கேக்குது கேக்
உம் ஓ இனிமையா கேக்குது சொல்லுங்க
அஹ் அதுக்கப்றோ நா வந்து கேக்காமே தூங்கிட் டாங்க தெரியாம தூங்கிட்டே வைக்காமயே
தெரியாம தூங்கிட்டீங்க ஓ ஆஹ செரி செரி
ஆஹ் என்னோட வந்துட்டு அது தானாவே வந்துட்டு நம்ம பேசுறது எல்லாத்தையுமே வந்துட்டு திரும்ப போட்டு கேக்குற மாரி பண்ணி வச்சிதுங்க
ஏங்க அது நீங்க ஃபஸ்ட்டு அதய இது பண்ணுங்க அது வேண்டா நம்மளுக்கு
ஆமாங்க அது வந்து பா அது பண்ணணும் பண்ணணும்னு அதுக்கு ஒரு சோம்பேறி தானங்க
அதுக்கு எதுக்கு வேணா சோம்பேறித்தன இருக்கலா இதுக்கு இருக்கவே கூடாதுங்க முதல்ல பாருங்க அப்றம் இது வினைய ஆயிரும் நம்ளுக் கே
ஆமாங்க அப்றம் என்ன ஆச்சு அப்டி இருக்க ஓ நா வந்துட்டு தூங்கிட்டு எதோ ஐ ஃபீல் தூக்கத்துல தூங்கிட்டு எந்துருச்சி பாத்தா அப்றோ என்ன நடந்துச் ஞாபகம் இல்லதுக்கு அப்றோ தா அதோ ஒன்னு இருக்தே ன்னு உள்ள போய் கேட்டா
உம்
அவங்க வந்துட்டு ஹலோ ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்திட்டே இருந்திருக்காங்க
றோ நா வந்து ஊம் ஊன்னுட்டு இருந்திருக்கே போல அதுக்கப்ரோ ஃபோன வச்சுட்டாங்க அதுக்கப்ரோ ண்ண திரும்ப கூப்ட்டு என்ன ஆச்சி சொல்லுங்க அப்ப நீ கேட்டப் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நா வேலைக்கு வந்துட்ருக்க அப்டின்னாங்க நாளைக்கு வந்து வேலைக் புதுசாப்
உங்க உங்க தோழன் வன்ட்டு இங்க வேலைக் க்குறாங்க
ஆமாங்க
சோ எங்கிங் ஓ செரிங்க செரிங்க ம்
நம்ம வந்து ஆஹ் இங்க வந்திட்டு என்னங்க சொல்றது அவங்க வந்து ஏ இப்ப நீங்க ஒண்ணு படிச்சி படிக்க போறீங்க
ஆமாங்க
அதுக்காக வந் அஹ நீங்க எடுக்க வந்து மடி கடை நீ அதெல்லா இல்லீங்க அதுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்குலிங்க
ஆமா
புரியுதுங்களா நா என்ன சொல்ல வரேன்ட்டு
புரியலங்க
இப்ப வந்துட்டு நம்ம நம்ம வந்து லெவன்தல எல்லா என்ன சொன்னா என்ன ஆகோ தெரியில டுவெல்த்து ப பணென்டாவது படிக்க போது இது இது ஆகணு இது ஆகணு சொன்னோம் இல்ல
நீட்ட ஆகலன்னு சொன்னடம ஆஹ்
நம்ம வந்துட்டு ஏங்க வீடு கட்றவங்கல என்ன சொல்லுவாங்க
ஆமா ஆமா ஆமா
ஆ அது மேஸ் த்திரி இல்லிங்க நாலு நாலு வருஷத் படிபோ லைங்க
சொல்லுங்க சொல்லுங்க
புரிச்சிரிச்
ஆ புரிஞ்சி புரிஞ்சி
நாலு வருஷ படிக்கிறத படிச்சிருக்காங்க
சேரி
ஆ அது வந்துட்டு அதனால வந்து இப்ப வந்து என்னமோ வேலைக்கு எதோ இதுல போறாங்கல்ல தெரியாதுங்க அப்ரோ வந்து
யே நீ இவ்ங்கள பாப்பாங்களா இல்ல ல்ல
அதயெல்லா அவ்ங்க பாக்க மாட்டாங்க நா மொதல்யே கேட்டங்க சண்டையான அப்பவே சொன்னங்க அப்ப இங்கதா இங்கதா வந்து ட்டு வேலைக்கு வந்துட்டு இந்த மொதல்ல வேலைக்கு போம்போது ஒண்ணு நடத்துவாங்கல்ல அத பண் அதக்கண்ணீர் இருந்தாங்க அப்ப நா சரோ அவ்ங்க தோழர்கள் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினாங்க எனக்கு வந்துட்டு அவன்ட்ட பேசு பேசு பேசுண்ட்டு அவன வந்து திட்டிட்டு இருந்தாங்க அகரா ஆ அப்றோ வந்துட்டு அவங்க வந்து எனக் கூப்ட்டு திட்னாக நீ கம்முனு இருக்க மாட்டிய எதுக்கு அவங்களுக்கெல்லா கூப்ட்டு பேசிட்டு இருக்கன்ட்டு
ம்
அதுக்கப்பறோ இப்ப நா அன்னைக்கு கேட்டே நா வரேன் அப்டின்னு சொன்னப்போ அப்பற அவங்க வந்து க்கு வரக்கூடாது சொல்லிட்டாங்க
செரி ஏங்க வர கூடாது றாங்க நீங்க தான வரேன்னு சொல்றீங்க உங்க பக்கத்துல தானா
இல்லைங்க அது ரொம்ப தூர போணுங்க
இருந்தாலு நீங்க அவங்களுக்காக வரேன் சொல்லிருக்கீங்க
ஆஹ் ஆமாங்க அது எங்க வீட்டுல வந்து என்னிய மதிக்கூட மாட்டாக கேட்க மாட்டாங்களா ஆ அ அத அதனால சொன்னாங்க வெளிய நால்லா போயிருக்கமாட்டே அதாவது வந்துட்டு சண்டைங்கரங்காட்டுதா நா பாக்குறனே சொன்னே இல்லின்னா அவுங் கொஞ்ச வந்தா பாக்கலாமனு கேட்டா கூட நா போமாட்டங்க
ஆஹ் ஆஹ் சரி அவங்க கேக்கபோது நீங்க வேண்டா சொன்னாங்கட்டி நீங்க கேட்க போது அவங்களு வேண்டா சொல்டாங்க
ஆஹ் அதாங்க அதுக்கப்ரோ ஆஹ் ஏ எனக் ஓ க பேசிட்டு இப்ப பேச மாட்டே சொல்ட்டாங்க அப்பற இன்னைக்குதாங்க லூஸ் மாதிரி் சாப்ட்டியா நா கேக்க நீ எதுக்கு கேக்க கழனி ஆறு
அப்டியானு கேட்டங்க ஆஹ்
போன வெய்கண் சொல்லே எனக் இந் மனசு எ வந்துடு ஒரு மாரி ஒரு மாரி ஆகு இல்லைங்க உங்ளுக்
நீங்க நீங்க என்ன அது நீளம் நிறம் இதயம் போடுறதுலே எங்ளுக் தெரியு ங்க உங்க மனசு ஒரு மாரி ஆயிரு க்குதுனு
ஆஹ்ஹ் தெரியுது இப்போதா
ஆமாங்க எனய கண்ட்டு நீங்க ஒரு நா ஆாலு மூணு நாளாவே நீங்க அந்த நீளம் பயன்படுத்திட்ருக்கீங்க
ஆமாங்க
தெரிய்து நா வந்ட்டு நெனச்ச யாருக்கிவ போடுவா அப்டினு அப்றொ எனக்கு தெரிஞ்சு நீ பேசுற அந்த அதுதா
ஆஹ் அத அந்த நீல நிற வந்துட்டு நா வந்து அது அது அவங்களுகாக போடுறது கெடயாது
அப்பறொ
பாட்டெல்லா அவுங்ளுக்தாங்க அந்த நீல நிற நம் வந்துட்டி எனக்கு புடிக்குங்கறங்காட்டிகி நா நீல நிறம் போட்டுவைக்கிறே அஹ் நீல நிறம்ங்கறது அவங்களுக்குன் ப்ளைன்ல
அவ் ஆனா பாத்த உங்ளுகு ஆனா நீல நிறம் உங்ளுகு
நீல் நிறம் எனக் க்கு அவங்ளுகு வந்துட்டு வெக்ற இது வந்து நீல நிறந்தா
என்னங்க நீங்க கொளப்ரீங்க
இன்னொரு நீல நிறம் இருக்கு இல்லைங்க
அஹ்ஹா ஆமா ஆமா ஆமா மென்மையான நீள நிறம்
ஆமாங்க அதுதா அழகா இருக் அத்தா அவுங்ளுக்கு இந்த நீள நிறம் வந்து எனக் புடிகுங்க எனக்கு வந்து இந்த நீல இந்
உங்ளுகே ஆஹ் சேர் செரி அதனால போட்றீங்க
றாங்க அ அந் அந்த நீல நிறம்தா அவனுக்கு போடணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க
அப்ப நீங்க இப்படி போட்டாதால தெரியும் அது இந்த பட்டம் உங்களுக்கு அவ் அவங்களுக்கு தா போடுறீங்க
அது தெரிஞ்சாஷ் சரி சரியாட்டி போதுங்க
உங்களுக்கு நா போட வேண்டியது நம்ம கடமை ஏன் நம்ம மனசு குழிவுக்காக போட்றது
அவங்களுக்கு வந்து வெள கலர் தாங்க புடிக்கு வெள்ள கலர்லா எனக்கு புடிக்காதுங்க நா வெள்ள கலர் போட்டா கொஞ்ச கருப்பா தெரிவேனா அதனால எனக்கு வெள்ள கலர் புடிக்காதுங்க
ஏங்க இப்டி பண்றீங்க
அதே தாப்பா அது ஆமாங்க அது அப்படிதாங்க நா ஒரு பா
உங்களுக்கு அப்ப வெறு நீளம் மட்டுந்தா புடிக்குமா பச்சை பிடிக்காதா கருப்பு ஆஹ் கருப் கருப்பு போட்டு பாத்துருக்கே
ஆஹ் வெள்ள புடிக்காதுங்க நீ நீலமூ அதுக்கப்பறோ கருப்பந்தாங்க பிடிக்கும் நான் வந்து என் கல்லூரிக்கு மொதல் மொதல் நாளே வந்து நீலந்தாங்க போட்டு போணே ஆஹ் பாத்தீங்களா ம் ம்
உங்க இதுல அது என்னது சால்வை போட்டே ஆகணுமா
ஆஹ் ஆமா போட்டே ஆகணுமாமாங்க
அதுவும் வந்து இந்த பின்னூசியலா குத்தணு மாமாங்க
என்னங்க இதலா
நாலாம் குத்த மாட்டாங்க திட்டனா திட்டிட்டு போறாங்க
என்ன இது இது ரொம்ப இதாங்க
இல்லைங்க இல்லைங்க அப்டி கடுமையானதெல்லாம் இல்லைங்க
நமக் சும்மா ஒரு பேச்சுக்கு
ஆஹ் ஆமாங்க அப்டி இல்லைங்க இப்ப வந்துட்டு மூணு நாளா வந்துட்டு வெளிலதான் உட்கார வச்சு பேசுறாங்கங்க எங்களுக்கு சனிக்கெழமதான் நா அ அந்த அறையில போய் உட்காந்து எங்களுக்கு பாடமே சொல்லி தருவாங்க அந்த அன்னைக்கு தான் வந்து எங்களுக் தெரியு யார் யார் எப்படி என்ன என்னன்ட்டு இன்னிக் வந்து அவரு வந்து ஒருரொத்தர வந்து க்காரங்களா வர்லையா அப்டின்னு படிச்சிட்ருந்தாங்கங்க பேர் எல்லா ஒரு பையன் என்னாப் பண்ணா அவ்ங்க படிஸ்க்கே படிக் க உள்ள வந்து அவ்ம்பாட்டுக் சேர்ல உக்கான்ட்டாங்க
என்ன ஒரு தைரியம் பாத்திங்ளா ஆஹ் மொதல் மொதல் வய்து வருடத்துல யே
தான் அவன் என்ன அவங்க சார் என்ன பண்ட்டாரு என்னோட ஆசிரியர் வந்து எந்திரிச்சு வெளிலப் போ என் என்ன என்ன கேட்டுட்டு உள்ள வர்ணு நீ எப்டி உள்ள வர
முதல் நாளே மோதல்ல போய் முடிஞ்சிருச்சா
அத்தவ்னுக்கு தெரிலிங்க என்ன கேக்குன்னே அவ்னுக் தெரில
அதுங்காட்டே வன்ட்டே அவே தெரியாம தா வந்திருக் கட வேணுன் வர்ல
ஆம்மாங் வந்தெ வேணுன்தா வந்திருக்கா சிக்கடியுந்தா வந்திருக்கா தெரியாம தா வந்திருக்கா அப்போ ல் ஏ ஆ வந்திட் ட்டு இவ்வளோ கடசியா வரேன்னு கேக்ட்டா லேட் ஆய் போச்சு அப்டி சொல்றாங்க
அவளுக்கு வன்ட்டு அவ நா நறையா இதுதெல்லாப் பாப்பா போலைங்க இந்த படம்லா அதிரு பத்தி அவ்ளுக்கு ரொம்போ உணர்ச்சி ஆய்ட்ச்சு நம்முளூ இப்டிதா பண்ணணு ஒரு நாள் நம்ம கல்லூரி போய்
என்னோட க்ளா ஆ என்னோட அதாவ்து என்னோட அக் மைலங்க முக்கா வாசி எல்லாருமே வந்திட் ட்டு ம் என்ன என்னப் பள்ளி மா இல்ல ஆ திமுறல்லா இல்லிங்க எல்லாருமே வந்துட்டு அந்த அந்த அ காஸ்ஸுப் குடுக்காம படிக்ற பள்ளீங்க
சேர் ஓ அப்ப சேரிங்க உம்
அதனால் தாங்க எல்லா இப்டி இருக்காங்க
உம் ஆ செரி செரி அரசுப்பள்ளி உம்
ரெண்டு மூணு பேரு வந்திட்டு கொஞ்சோ வேற வேற அவங்கல்லா ஓகே நா நல்லாதா ருக்காங்க அப்றோ அந்த பைய வந்து து ஒரு குட்டிப்பைய மாரி இருக்காங்க பாக்றக்கே தூங்ன்னா தடிமாடு மாரி ருக் க்காங்க அதுக்கப்றோ அந்த பைய்ய வந்து கா அந்த பைய்ய எப்பக்கா வரூ
உங்க உங்க எப்புடி சொல்றது நம் நம்மளோட இதுயெல்லா பாத்தீங்ளா நம்மளுக்கு முன்னாடி படிச்சவங்கள எல்லா
நமக்கு முன்னாடி ப அதுவாங்க அவங்களுக்கெல்லா திங்க கெழம அத வந்து ஓப்பன் ஆகுத தொறக்ராங்களாமாங்
ஏ
அது வந்துட்டு அவுங்க லீவுங்க அவுங்களுக்கு
அப்படிங்ளா ஆஹஹ சாப் டிங்ளா
அது என் ஏ எ அவுங்க வந்துட்டு ஆ அவுங்க எல்லா வந்து மத்தியானோ வர்ரவங்க அங்க
ஏ
நீங் எங்க எங்களுக்குதா ரெண்டு இது இருக்குங்களே காலைல ஒ ஒரு மணி வரைக்கு ஒண்ணு அப்புறோ அஞ்சர மணி வரைக் அத ஆதாய்னு ஆமாங்க சில டவ்வு சில விஷ்யங்களா வந்துட்டு தெரியாம பண்ணதெல்லா அ அவுங்க கிட்டதா கேட்டே
ஆஹ் ஆஹ்
தோழி கூட இருப்பாங்கல்ல
ஆமா ஆமா
அவுங்க கிட்டதா கேட்டே
ஆஹ் அவ அவளே ஒண்ணு தெரியாம
அதே தா அவுங்கதா வந்து சொல்லி் குடுத்தாங்க அது என்னது இல்லி ங்க அதாவ்து வந்துட்டு இந்த துணிய போடலாமா அந்
ஒ இருங்க நா கூப்புறே உங்களுக் கு
ஆஹ் செரி ஓகேங்